ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்கா
ஆ நல்லா இருக்க நீ எப்டி இருக்கப்பா
ஆ நல்லா இருக்கன்ப்பா
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கக்கா அங்க எப்டி இருக்காங்க எல்லாரு
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க இப்ப எங்க நம்பூர்ல இருக்கீங்ளா இல்ல அங்க மாமியார் வீட்டுக்கே போய்ட்டீங்ளா
ஆ மாமியார் வீட்டேதாக்கா இருக்க
அப்டியா இல்ல ஹஸ்பண்ட் கூட வந்து சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்ளே
ஆ இன்னு போலக்கா இதுக்கப்புறோதா போகணு இப்பதாக்க வீடு எல்லா பாத்துட்டு இருக்கோ
ஓ இன்னு பாத்து முடிக்கலியா
ஆஹ் இன்னு பாத்து முடிக்கலக்கா இப்போதா பாத்துட்ருக்கோ அதுனால இதுக்கபுற தாக்கா போவோ நெக்ஸ்ட் மன்த்ல
ஓகே ஓகே ஹஸ்பண்ட்லா நல்லாருக்காங்ளா
ஆஹ் எல்லாரு நல்லாருக்காங்க க்கா
ஓகே ஓகே வேல எதாச்சும் பாத்துட் ட்ரிக்கீங்ளா
இல்லக்கா இப் அங்க போய்ட்டுதா இதுக்கப்புறம் பாக்கணு சொல்லிட்டு இப்போதைக்கு வீட்லதான்கா இருக்க
ஓ செர் இப்ப ரிசைன் பண்ட்டீங்களா
ஆஹ் ரிசைன்லா பண்ணிட்டக்கா அஹ் ரிசைன் பண்ணிட்டு வீட்லயே இருக்க கே இன்னு எதுவு ஒர்க் பாக்கலக்கா ஏன்னா நெக்ஸ்ட் மன்த் வந்து ஷிப்ட் பண்ணலான்ட்ருக்கோ அத்னால இப்பயே ரிசைன் பண்ணிட்டேன்க்கா
ஓகே ஓகே அம்மாக்குல்லா ஒடம்பு பரவால்லயா ஓஹ்
ஆஹ் ய பரவால்லக்கா நல்லாருக்காங்க உம் நீங்க என்ன பண்றீங்க நீங்க வீட்ல இருக்கீங்களா இல்ல ஒர்க் பா போறீங்களாக்கா
எதா இருக்கேன் என்னா கொஞ்ச இந்த பார்ட் டைம் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணிட்டு ருக்கேன் அப்பப்போ
உம் ஓகேக்கா
நீங்க கூட கேட்ருந்தீங்க நா எதாச்சும் அவைலபுளா எ எதாச்சு வேக்கன்சி இருந்தா நானு இன்பார்ம் பண்ற
ஆ ஓகேக்கா எப்டி ஈஸியா இருக்குங்ளா இல்ல கஷ்டமா ஃபுல் டைம் பண்ற மாரிங்களா
அது வந்து ஒரொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வருது ஒரு சில இந்த டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜாப்லா பாத்திங்னா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு சிக்ஸ் டு எய்ட் ஆர்ஸ் ஒர்க் பண்ணாதா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நானூறுபா ஐநூறுபா அந்த மாரி வரு அது வந்து நம்மளுக் டெய்லி பேமெண்ட்லா குடுக்க மாட்டாங்க ஆ டென் டேஸ் ஒன்ஸு இல்ல ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ளுக்கு அந்த பண்ண வேலைக் வேலைய வந்து ச சரி பாத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ளுக்கு அவங்களே வந்து காசு வந்து அனுப்பிடுவாங்க ஃபோன்ல
ஓ அப்டிங்ளா பேமெண்டெல்லா கரெக்ட்டா வருதுங்ளாக்கா
ம் அதெல்லா கரெக்டா தா குத்துட்ருக்காங்க நாந்தா சொன்னல்ல அவங்க ஒரு ஆறு வருஷமா இந்த கம்பெனி ரன் பண்ணிட்ருக்காங்களா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க கிட்டயு நா கேட்ட இது வந்து எப்டி நம்பிக்கையா பண்லாமா அப்டின்னு சொல்லிட்டு அதெல்லா எதுவு பிரச்சன இல்லை நம்பிக்கையா பண்லானாங்க ரொம்ப வருஷமா அவுங்க கூட வேல செஞ்சிட்தா இருக்கோ அப்டின்னு சொன்னாங்க அதுக்கப் பறந்தா நானே ஆரம்பிச்சே
ஓகேக்கா இப்ப டெய்லி பேசிஸ்ல ஒர்க் இருக்குங்ளா நம்மளுக்கு இல்ல வீக்லி வீக்லி அந்த மாரி தானுங்ளாக்கா
இல்லல்ல இவங்க வந்து தெனமுமே வேல இருந்துட்டேதாருக்கு சண்டே கூட நம்ப வேல செய்லா ஆனா வந்து கட்டாயமா பண்ணணு அப்டின்னு அவசிய இல்ல அது நம்ப இஷ்ட ஏன்னா வந்து இது நம்ம எவ்ளோ வேல செய்றமோ அதுக்கேத்த மாதிரிதா காசு குடுப்பாங்க அதுனால நாத்திக்கெழமயு வந் து நம்ம பண்ணுன்னா பண்லா இல்லாட்டி விட்டல்லா அன்னிக்கு வந்து ரொம்ப கட்டாயமா பண்ணுன்லா அவசிய இல்ல
ஓகேக்கா இதுக்கு நம்ம எதனா வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாரி பேமெண்ட் எதனா நம்ப சைட்லந்து பண்ற மாரி இருக்குமாக்கா
இல்லல்ல அப்பிடில்லா எதுமே இல்ல இது வந்து நம்ம இப்ப ரீசன்ட்டா வந்து நெறைய இந்த ஏ ஐ லா வந்துட்ருக்கு பாத்திங்ளா அத வந்து நெறைய பேரு வந்து அத ஒரு ப்ராஜெக்ட் மாரி வெண்டாஸ் இருக்காங்க அவுங்க காசு வந்து கட்டி வாங்கிடுவாங்க நம்மகிட்ட இருந்து அந்த வேலைய வந் து வாங்கிப்பாங்க நம்ப இதுக்காக காசெல்லா எதுவு கட்ட னு அப்டின்ற எந்த அவசியமு இல்ல
ஓகே ஓகேக்கா நம்ப ஒர்க் பண்ணா அந்த பேசிஸ்க்கு வந்து நம்மளுக்கு சேல்ரி மாரி தந்துருவாங்களா அவுங்க
ஆ ஆமா ஆமா ஆனா வந்து கா இப்ப நம்ம ஒன்ஸ் வந்து அந்த பிராஜெக்ட்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டோ அப்டின்னா வந்து கம்பல்சரி வந்து நம்ப வேலை செஞ்சே ஆகணு ஏன்னா வந்து நமக்குன்னு தனியா வந்து ஐடில்லா வந்து அவுங்க ரெடி பண்ணி குடுத்துருவாங்க இப்ப நமக்கு குடுத்த ஐடி வந்து நம்ம மட்டுந்தா யூஸ் பண்ண முடியு வேற யாருக்கு வந்து அத அத குடுக்கவு முடியாது இப்போ அதனால வந்து வேஸ்ட் ஆகிடுல்ல ஆ நமக்கு குடுத்தது வந்து வேஸ்ட் ஆயிடு அதனால நம்ப நம்ப ஜாயின் பண்ணிடோன்னா கண்டிப்பா வந்து பண்ணிதா ஆகணு ஒர்க் இல்ல என்னால முடியாது அப்டின்னா நம்ப முன்னாடியே அவுங்க கிட்ட சொல்லிட்டோன்னா அவுங்க வந்து அந்த ஐடி வந்து ரெடி பண்ணாம அப்டியே விட்டுடுவாங்க
ஓகே ஓகே இன்கேஸ் நம்ம ஐடி கிரியேட் பண்ணிட்டோ அப்டின்னா ஹண்டர்ட் பர்சன்ட் நம்ம பண்ற மாரி இருக்கு
ஆமா ஆமா பண்ற மாதிரி இருக்கு நம்ம ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சோ கஷ் டமா இருந்துச்சின்னா கூட நம்ம டைம் கேட்டு வாங்கிக்கலா எனக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு எனக்கு டைம் குடுங்க நா வந்து கொஞ்சோ ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நானு பண்றேன்னு சொன்னா கூட அவுங்க ஏத்துப்பாங்க ஆ இல்ல என்னால முடியாதுன் சொன்னா தேவல்லாம நம்ப அவுங்ளுக்கு ஒரு நம்பிக்க குடுத்துட்டு அதுக்கப்புற ஏமாத்துற மாரி ஆகிடும் சோ அது மட்டு இல்லாம பாத்துக்குட்டா நல்லது
ஓகே கே ட்ரெய்னிங்லாம் எப்டிக்கா அவங்களே சொல்லி குடுத்துருவாங்களா இல்ல எப்டிக்கா
ஆமா ஆமா எல்லாமே அவங்களே சொல்லி் குட்த்துருவாங்க நீங்க அதுல சேர்றீங்க அப்டின்னு சொல்லிட்டாலே இப்ப நம்மளுக்கு இந்த கூகுள் மீட் அப்புறமா ஜூம் அந்த மார்லா இருக்கு பாத் திங்ளா அதுல வந்து எல்லார்க்குமே வந்து மீட்டிங் கண்டெக்ட் பண்ருவாங்க அதில எல்லாருமே நம்ப ஜாயின் பண்ணிட்டோனா ஆ ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த வேலய எப்டி செய்ணு அப்டின்றத அவ்ங்க எல்லாமே முழுசாவே ஃபுல்லா சொல்லிடுவாங்க
ஓகே ஓகே கா ஃபஸ்ட் வந்து நம்ம மீட்டிங்லா அட்டன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஓகேன்ற மாரி இருந்தா நம்ம ஜாயின் பண்ணிக்கலா அதுல
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சுன்னா வந்து மீட்டிங் அட்டென் பண்லா அவங்க சொல்றதுலா நம்ப நம்ப்ளால பண்ண முடியும்னா அதுக்கப்புறம் நம்ம ஓகே நா பண்றே அப்டின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அவுங்க அவ்ங்ளே சொல்லிடுவாங்க
ஓகேக்கா ஓகேக்கா நீங்க பண்ருக்கீங்ளா போ
ஆ நா டெய்லி பண்ணிட்டு தா இருக்க இப்போ கொஞ்ச ஓட்டு போடுறதுக்காகலா ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல அதனால ஒரு ரெண்டு நாள் பண்ணாம இருந்த இன்னிக்குதா காலைலருந் தே ஒரே வேல ரொம்ப வேல சரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு போதுதா உங்ககிட்ட பேசலானு கால் பண்ண
ஓகே ஓகே கா இன்கேஸ் நம்ப அந்தமாரி எமர்ஜென்சி அப்படி பண்லனா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா
ஆ பண்ணிப்பாங்க என்ன ஒன்னு கொஞ்ச பிபோரா இன்ஃபார்ம் பண்ணனு இப்போ காலைல ஒரு பத்து மணிக்குள்ள நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோனா அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அவங்க யாருக்கு அந்த வேலைய வந்து சப்மிட் பண்ணமோ ரிப்போர்ட் குடுக்கணுமோ அவங்ககிட்ட வந்து எ குளால இன்னிக்கு வந்து இவ்ளோதா இந்த வேல குடுக்க முடியு அவ்ங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சோ வந்து ஒரு பத்து மணிக்குள்ள நம்ம இன்பார்ம் பண்ணிடனும் எமர்ஜென்சி இல்ல நம்மளுக்கு நாளைக்கு லீவ் வேணும் இன்னைக்கு நைட் கூட சொல்லிடலா எமர்ஜென்சி டைம்ல பத்து மணிக்குள்ள சொல்லிடலா
ஆ ஓகே ஓகேகா அதுலா அக்சப்டபுள் தா மத்தபடி கம்ப்பல்சரி நீங்க பண்ணியே ஆக் கணு அப்டின்லா போர்ஸ் பண்ண மாட்டாங்க
இல்ல இல்ல அப்டியெல்லா யாரு போர்ஸ் பண்ண மாட்டாங்க என்ன ஒன்னு நா இப்போ ஒரு நாளைக் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க வேலை செஞ்சு எங்களுக்கு இந்த குடுக்ணு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் இருக்குன் வச்சுக்கோங்கள நீங்க ரெண்டு மண் நேர எனக்கு குடுங் குடுக்குணு அப்டின்னா ஒரு ரெண்டு வாரோ அவுங் வந்து ஏத்துப்பாங்க ஒ கே நீங்க வந்து அ கொஞ்ச கொஞ்சமா பழகிட்ருக்கீங்க அப்டின்னு சொல்லிட்டு ஏத்துப்பாங்க இதையே நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கண்டிப்பா ரெண்டு வாரத்துல எப்டியோ நல்லா முழுசா கத்துக்கிட்டு இருப்பாங்க யாரு வந்து அவ்ளோ நால்லா கத் துக்காம இருக்க மாட்டாங்க சோ ஒரு ரெண்டு வாரோ டைம் குடுப்பாங்க அதுக்கு மீறியு நீங்க கத்துக்கலனாதா அ திட்டலா மாட்டாங்க இன்ன கொஞ்சோ பண்ணுங்கம்மா நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்க இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு வாய் வார்த்தையா சொல்லுங்க மத்தபடி யாரோ ஹாஷாவோ திட்டவோ அந்த மாரிலா எதுவு சொல்ல மாட்டாங்க
ஓகே ஓகேக்கா நம்ளுக்கு டைம் குடுப்பாங்க கத்துக்கறதுக்கு நம்ம கத்துக்கிட்டு அதுக்கேத்த மாரி நம்ளுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணிக்னு
ஆமா ஆமாமா ரொம்ப சரி அந்த மாதுரி தா இது வந்து ரொம்ப கம்ப்புல் சரி லீவ் குடுக்கலா மாட்டாங்க அப்டிலா இல்ல எத் எதுவா இருந்தாலு முன்னடியே சொல்லிட்னு அவுங்ளுக் கு அவ்ளோதா மத்த பட் இன்னா இதுல எந்த ப்ரச்சனயுமே இல்ல இது எனக்கு யாரு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட வேல செய் து தெர்ல நம்ப டீம்ல கூட ஜிஓ சி யாரோ ஒர்த்தவ்ங்க பேர் எனக்கு மறந்துட்ட அவர் மூலியமா தான் எனக்கு இந்த வேலையே வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அதுல இருந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்
ஓ ஓகே ஓகேக்கா இதுல டார்கெட் டெய்லி பேசஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கோங்களா இந்த டைமிங் இந்த டைமிங் குள்ள நம்ம முடிச்சிட்டாலும் ஓகே அப்டியாக்கா
ஆஹ் அதான் நான் சொன்னல இப்போ நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்டிங் வேலை இருக்கு நீங்க வந்து டெய்லி வந்து ரெண்டு மணி நேரம் அந்த வீடியோ ரெக்கார்டிங் எங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லிடுவாங்க ஆஹ் அது வந்து நம்மளால பண்ண முடியும் தான் ஏன்னா ரெண்டு மணி நேரம்ன்றது வந்து ஒரு நாள்ல அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல குடுக்க முடியும் தான் நீங்க தொடர்ந்து டெய்லி பண்ணாம இருந்தா கேடப்பாங்க இதுதான் டார்கெடே ஒரு நாளைக்குெண்டு மணி நேம் ரெண்டு மணி நேரம் கொடுணும் அதே போல இந்த டைப்பிங் வேலன்ஸ் சொன்ன பத்த இங்களா அது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஃபைலா வரும் இப்ப நீங்க வந்து ஒரு பபைல் எடுத்து த்தீங்கன்னா அது வந்து ஒரு நாளல முடிச்சிடணும் கண்டிப்பா அத முடிக்க முடிக்க முடிக்க முடியும் அதனாலதான் நம்ம அவங்க குடுக்கவே செய்யறாங்க சோ ஒரு நாாள முடிச்சுணும் முடிக்க முடியலனா அந்த ஃபைலை நம்ம தொடக்கூடாது ஏன்னா வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேல அது வந்து இந்த குவாலிட்டி டீம்ன்னு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து சரி பாார்பாங்க சோ நம்ம வந்து பாதி பாதிலயே அந்த பைஃல நிறுத்திட்டோம்னா அவங்களால அத முழுசா வந்து செக் பண்ண முடியாது
ஓகே இப்ப நம்ம வந்து பண்றது அவங்களுக்கு க்குமே தெரியுமா இந்த பைல் எடுத்திருக்கோனா அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்குமே அந்த ரிப்போர்ட் தெரியுமா அக்கா
ஆமா ஆமா கண்டிப்பா தெரி தெரியும் ஏன்னா வந்து எல்லாமே நியூ பைல்லாம் நம்மளுக்கு தான் வரும் புது பைல்ல வந்து நம்ம மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த குவாலிட்டி டீம் அப்படின்னு மற்றவங்களுக்குவந்து நம்ம பண்ணி முடிச்ச ஒர்க் தான் உங்களுக்கு போகும் இப்ப அந்த ஆடியோ பைல்ஸ்ல்லாம் வந்து பாதி முடிச்சிட்டு இருந்தா கூட அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்ன அத நம ஓபன் பண்ணிடுவோல்ல ஓபன் பண்ணாலே அது வந்து குவாலிட்டி டீமுக்கு போயிடும் ஆமா அது இது மட்டு தான் ஒரு இது மட்டு மட்டும்தான் டார்கெட் மாதிரி மத்தபடி ரொம்ப தொல்லை கொடுக்கிறது பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லா நம்மளால பண்ண முடியுறது மட்டு கொடுப்பாங்க
ஓகேக்கா இப்போ சேம் பேசஸ் ஒர்க்கே வருமா இல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல வருமாக்கா நம்மளுக்கு
ஆஹ் வேற வேற வரும் நானே வந்து டைப்பிங் ஒர்க்கு அது பண்ண அப்புறோ டேட்டா கலெக்ஷன் அது பண்ண அப்புறோ இப்ப ரீசண்ட்டா வந்து வீடியோ ரெக்கார்டிங் அப்புடின்னு ஒரு பராஜக்ட் கொடுத்தாங்க அது பண்ணிட்ருக்க எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த ஒரு ஆறு மாச மூணு மாச இந்த டைம் பீரியடுல அந்த ப்ராஜெக்ட் எல்லா போகு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடியிறப்ப முடியறப்ப நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த மாரி ஒண்ணு வந்திருக்கு நீங்க பண்றீங்களா அப்டின்னு சொல்ட்டு கேப்பாங்க நமக்கு அது பண்றதுக்கு இஷ்ட இருந்தா நம்ம பண்ணலா இல்லையா அந்த அது அது வேண்டா இன்னொரு ப்ராஜெக்ட் வந்தா அத யூஸ் சொல்லுவாங்க அப்ப நம்ம பண்ணிக்கலா
ஓகேக்கா இப்ப மொபைல் போன்லயே நம்ம பண்ணலாமா இல்ல சிஸ்டம் லேப்டாப் அந்த மாரி ஏதாவது தேவைப்படுதாக்கா
அது அந்தந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்து தா இப்போ அந்த டைப்பிங் சொன்ன பாத்தீங்களா எல்லா லேப்டாப்லதா பண்ண முடியு அய்யோ மீது எல்லாமே வந்து நம்ம போன்லயே பண்ணிக்கலா
சரி ஓகேகா ப்ராஜெக்ட்ஸ் ஏத்த மாதரி நம்மளோட பேசிஸும் வந்து மாறு அப்டி
ஆமா ஆமா ஒரே நிமிஷ இருப்பா நா கால் பண்றே இன்னொரு கால் வருது
ஆஹ் சரி ஓகேக்கா